ஹலோ ஆ அக்கா
ஆ சொல்லுமா
ஆ ஒன்னு இல்லக்கா இன் பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ல்லா பண்ணுவீங்கள நீங்க அதுல ஆ அன்னைகி எதோ இது பண்ணன் சொல்ட்டு ஏன் பொண்ணு சொன்னா உங் வீட்ல வந்து சாப்ட்ட நல்லாருந்துச்சு அப்டின்னு
என்னது சாப்ட்டா தெரிலியே எனக்கு க்கு ம்
சாப்டாலாமா அப்றோ வந்து மொமோஸ்
ஆமா ஆமா ஆமான்டா
ஆ அத சொல்லிட்டு இருந்தே ஆன்டி பண்ணாங்க வித்தியாச வித்தியாசமா பண்றாங்க நீ எதுமே செய்ய மாட்டேன்ட பாரு அப்டின்னு
ஆ மோமோஸ் வந்து ரொம்ப சிம்பிள் நம்பளு செஞ்சாலு டேஸ்ட்டாதா வரு நம்மளே மைதா மாவு பெசஞ்சு அத தரட்டி செய்யணுனா ஓகேதா ஆனா அத விட ஈஸியான வேல செப்டோல்லு மோமோஸ் ரெடிமேடா கெடைக்குது
ஓகே கோ நீங்க அ அததா வாங்குனீங்ளா
ஆமா எனக்கு ஆ இவுங்க எ இப்போ நம்ம ரெண்டு பசங்களுக்குனா ஒரு பத்து மோமோஸ் செய்னா ஓகே பத்து பசங்க இருக்கும் போது நீ எப்டி செய்வ ஆ அதுனால நம்மளுக்கு அதல்லா வேலக் காவாது அதுனால மோமோஸு அது பெரிய பாக்கெட் ஒண்ணு வாங்குனே நானு அப்ப ஆஃபர்ல போட்டு இருந்தோ ஃபைவ் ஹன்ரட் சம்திங் அ இது ஆஃபர் ப்ரைஸ் வந்து டூ அ டூ ஹன்ரடா த்ரீ ஹன்ரடோ எனக் சரியா ஞாபகோ இல்ல அதுனால ஜெப்டோல போட்டு வச்சிருந்தே அது பசங்க வந்தாலு சரி ஓகே அழுவாத ஃபிப்டி வரு செரி பசங்களு ஆமா பசங்களு கொஞ்சோ திருப்தியா சாப்டுவாங்கல்ல அதுனால அது போட்டுட்டு சட்னி வந்து முன்னாடியா ச் சின்ன பாக்கெட்ல்லா நீ வாங்குனீனா இப்ப டொண்ட்டி பீசஸ் இருக்குற பாக்கெட்ல வாங்குனீனா அதுலயே சட்னி வந்துறு மோமோஸ் சட்னி கூடவே அது இல்லன்னாப்ப பச்சத்துல வந்து நம்ம தனியாவே மோமோஸ் சட்னியு அங்கயே செப்டோலயே இருக்கு அவைலபிளா
ஓகே ஓகே
அதையு வாங்கி நீ அப்டியே மிக்ஸ் பண்ணி குடுத்துர்லா நா அந்த மோமோஸ் சட்னி மட்டு என்ன பண்ணுவேன்னா கொஞ்சோ மோமோஸ் சட்னி கொஞ்சோனு ஏன்னா அது செம்ம கா ஸ்பைசியா இருக்கு அதுனால கொஞ்சோ மோமோஸ் சட்னி கொஞ்சமா அ அந்த டொமேட்டோ கெச்சப்ல வந்து வெஜ் மயோ வெச்சிருப்பே ரெடிமேட் மயோ இருக்கு அந்த மயோ கொஞ்சோ விட்டு நல்லா இது மிக்ஸ் பண் டோனா சூப்பர் அது ஒரு ச் நல்ல ஒரு கிரேவி மாதிரி வந்துரு தொட்டுக்க னொ ரொம்ப நல்லாவே இருக்கு அந்த மோமோஸ்க்கு அது அதுதா இன்னி இங்க பசங்கல்லா இவ பாவநாச ஃப்ரண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்களா சரி என்ன பண்றது து என்ன பண்றது தெரில அ பசங்கள வெறும்னு சும்மா அனுப்புறதுக்கு மனசு இல்ல அதுனால சரின்னு சொல்லிட்டு அத வேக வச்சு சும்மா நீ வந்து சும் ஸ்டீம் பண்ணுவ சரி அப்டி இல்லன்னா எண்ணேல போட்டு பொறுச்சு எ எத்து குடுத்தாலும் சரி ரெண்டுமே நல்லா இருக்கு அந்த மோமோஸு ஆனா அ இது நீ போடும் போது சொல்லு நா எந்த பிராண்ட் நல்லா இருக்கு நா சொல்றே நா ஒனக்கு
சேரிக்கா ஓ கேங்க்கா நீங்க எப்டி பண்ணுவீங்க நீங்க வந்து இட்லி இதுல வைப்பீங்ளா
நா இட்லில தா பண்ணுவே ப இது அது பேரு என்ன பொரிச்சா நறைய எண்ண செலவாகுல்ல அதனால இவ பாவனாவு தனியா இருக்கம் போது மட்டு பெரியவ என்ன பண்வானா அவுளுக்கு அவ தம்பிக்கு மட்டு இந்த நம்ம இ எ மால்லா போனோன்னா அங்க வந்து அந்த இந்த மோமோஸ் வெச்சி ஒரு நூடுல்ஸ்ல்லாம் போட்டு ஒரு மாதிரி அது ஒரு பவுல் ஒண்ணு குடுப்பாங்க அது பேரு மறந்துட்டே நானு அது நல்லாருக்கு சீஸ்ல்லாம் போட்டு அதேதா இந்த மோமோஸ் சாஸ் போட்டு அ இது எம் மோமோஸ பொரிச்சு எடுத்துக்குணு எடுத்துட்டு அதுக்கப்புறோ வந்து கடாயில கொஞ்சமா எண்ணெ போட்டு ஃபைனா சாப் பண்ண அ பூண்டு போட்டு வதக்கிட்டு இந்த மோமோஸ் சட்னி போட்டுட்டு அத நல்லா கொஞ்சோ தண்ணி ஊத்தி கொதிக்க விட்டுட்டு இந்த மோமோஸ் அதுல போட்டு அப்டே சாட்டே பண்ணி எட்த்துக்குணு நல்லா கொஞ்சோ கிரேவியா வரணு அந்த மோமோஸ் இது போட்டு கொஞ்ச கிரேவியா அது வந்துருமா அத தனியா வெச்சுக்குணு அதுக்கப்புறம் பாத்தீனா நூடுல்ஸ் தனியா வேக வெச்சு எடுத்துப்பா அது உப்பு போட்டு தனியா வேக வெச்சு அத மேகி நூடுல்ஸ் வாய்னு வந்து அது தனியா வெச்சுப்பா இதெல்லா என்ன பண்வானா செட் பண்ணனு எப்டி செட் பண்வாங்கனா ஃபஸ்ட்டு லேயர்ல வந்து அந்த இது வெச்சுப்பா மோமோஸு அந்த இது போட்ருவா மேல நூடுல்ஸ் அதுக்கு மேல சீஸ் லைஸ் இல்லன்னா வந்து துருவுன சீஸ் இருந்தாலு துருவன சீஸ் என்ன சீஸ் நம்ம கிட்ட இருக்கோ அத மேல போட்டுட்டு திரு பியு அத வந்து டபுள் குக் பண்றா மாதிரி ஆவி பிடிக்கிறா மாதிரி திருப்பியு அடியில ஸ்டீம்ல அத வெச்சி மேல வெச்சி மூடிடுவா அது கொஞ்ச நேரோ நல்லா ஹீட் ஆனது இதெல்லா வந்து அப்டியே அந்த சீஸ் மெல்ட் ஆயி உள்ள எறங்கிடு உள்ள எறங்கிட்ட பிறகு அத எடுத்து வெ ச்சி அதுக்கப்புறோ சாப்டுவாங்க இ மேல பிளெய்னா வ த அந்த நூடுல்ஸ் இருக்குமா அதுக்கு அடியில வந்து ம் இந்த மோமோஸ் இருக்கு அதோட சேத்து சாப்டம் போது ரொம்ப சூப்பராருக்கும் இது வந்து நாங்க அங்க ட்ரை பண்ணோ அத வீட்லியே இப்ப இவ இவ தா ட்ரை பண்ணா நல்லாவே வந்துது ஏன்னா இவ ரொம்ப நல்ல பெரியவ கொஞ்சோ வந்து எதாஸ் நல்லா செய்வா ஆ எதாவது டி வி ல பாத்துட்றது
ஆமா அதே வந்து இப்ப நம்ப செய்ணுன்ஸ் சொன்னா செய்மாட்டா அவளா செய்யணு அப்டின்னாதா கொஞ்சோ எனக்கு உ தலவலிக்குதுமா டீ போட்னா கூட போட மாட்டா டீ போண்ணு அவுளுக்கா எதாவ் ஸ்நாக்ஸ் பண்ணி குடுக்கணு அப்டின்னாதா அது வந்து ஸ் ஒர் நாள் சீஸ் பால் செ ஞ்சா வீட்லியே சூப்பரா வந்துது ஐ எம் ப்டி சொல்றது அவ்ளோ நல்லாருந்தது அந்த சீஸ் பால்ஸு உருளக்கெழங்க வேக வெச்சுக்கிட்டா சீசு ஆ அவ்ளதா வேற என்ன பண்ணான் எனுக்கு செரியா தெர்ல பிரெட் கிரம்ஸு ம் அவ்ளதா சீஸு அந்தவ் உருளகெழங்க வே க வெச்சு உருட்டியே அ உருட்டிக்கிட்டா அதுல எதோ கொஞ்சோ வந்து ம் க மசாலால்லாம் போட்டு பெசஞ்சுக்கிட்டா சீஸ் குட்டி குட்டியா கட் பண்ணி வெச்சிட்டா இந்த உருளக்கெழங்க உருட்டி உள்ள அந்த சீஸ் வெச்சு அத பிரெஸ்க் பிரெட் கம்ஸ்ல போட்டு உருட்டி திருப்பியு கான்ஃப்ளார்ல் தண்ணிய போட்டு மிக்ஸ் பண்ணி வெச்சிர்ந்தா அதுல போட்டு திருப்பிம் பிரெட் கிரம்ஸ்ல உருட்டி பொறிச்சு எட்த்து குட்த்தா சூப்பரா இருந்தது எப்டினா ர் வெளிய கிறிஸ்பியா இருக்கு உள்ள பாத்தா சாஃப்டா அப்டே சீஸ் வாய்ல வெச்சி இழுக்கம்போது அப்டியே சீஸ் வருது
ம் பரவால பரவால ம் செரிக்கா வெளிய வாங்கவேணா நொம்ப காஸ் குடுத்து
அ ஆமா ஆனா இப்பட் இதுக்கு போய்ட்டாங்கல்ல ஸ்கூல் போய்ட்டாங்கல்ல முஞ்சி ச்சி எல்லா கதையும் முஞ்சிச்சி இனிமேல் நீ எதிர்பாத்தா கூட கெடைக்காது இனிமேல் எக்ஸாம் முடியற வரையு படிக்கிறது போறது டுவெல்த் வேற இல்ல இந்த வர்ஷோ
படிச்சாதா நல்ல மார்க் இந்த ஒரு வருஷம் தான் இது இந்த ஒரு வருஷம் கஷ்டபட்டுடனா அவ்வளோதான் அதுக்கப்புறம் பரவால்ல அ
கண்டிப்பா அததான் நான சொன்னேன் இந்த பத்து மாசம் கஷ்டப்பட்ரு மா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீ என்ன படிக்கணும்னு நினைக்கிறோயோ நம்ம இந்த மார்க்க வச்சு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரிமா சரி மா அப்ப பாப்போம் கடவுரு எப்படி விடுறாரோ அதுக்கேத்த மாதிரி பாத்துக்குலாம்
ஆமா ஆமா அவ பிரச்சன இல்லல படிச்சிருவாள்ல அவளே உக்காந்தன்ன ப்ராப்ளம் இல்ல உங்களுக்கு ஆமா ஆமா தம்பி
தம்பி இப்போ இங்கதா போட்ருக்க செ பெரியவ படிக்கிறால்ல உ பொண்ணு படிக்கிறால்ல அங்க இந்த ஸ்கூல்ல தா போட்ருக்கே அவ வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரையு தா அவன வந்து ஒரு மாதிரி உங்க அக்கா இப்டி பண்ணாநீ இப்டி பண்ணல உங்க அக்கா இப்டி படிச்சா நீ இப்டி பண்ணலனு சொல்லிட்டு மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இந்த ஸ்கூல்ல ரொம்ப எனர்ஜியா போறா மிசுமே ஃபோன் பண்ணி சொல்றாங்க என்ன ரொம்ப அட்டாச் ஆயிட்டா எங்க கிட்டல்லா இவ்ளோ சீக்கிர இவ எங்க கூட அட்டாச் ஆவா இவ்ளோ மிங் மிங்களாவா அப்டின்னு சொல்ட்டு சொன்னாங்க நேத்து வந்து டிடி வச்சிருக்காங்க போலருக்கு போய் மிஸ்ஸு இங்கிலிஷ் டிடி தா மிஸ்ஸு கிட்டயே போயிட்டு கொஷ்டின் பேப்பர் ரொம்ப டஃபா இருக்கு அப்டின்னு அவங்கிட்டயே சொல்லிட்டு வந்திருக்காரு அவ சொல்லி சிரிக்கிறாங்க ஃபோன்ல ஆக்சுவலா அவங்க ஃப்ரெண்டு ராஜினு பத்மகிரி நகர்ல இருக்கா இருக்காங்க அவங்க அவங்களோட ஃப்ரெண்டா அவங்க நாங்க ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்த மாரி போட்டோ வந்து டிபில வச்சிருந்தோ அத பாத்துட்டு அவங்க மிஸ் இவங்க உங்க ஃப்ரெண்டா எனக்கு இவங்க ஃப்ரெண்டு அப்டின்னு சொல்லிட்டு பேசிட்டு அப்பதா எனக்கு தெரியு அதனால கொஞ்ச குளோஸ் அவங்க எல்லா விஷயமு சொல்லிடுவாங்க இவன பத்தி என்ன ஏது எல்லாத்தயுமே ஃபர்ஸ்ட்டே என்கிட்ட ஓப்பனா சொல்ருவாங்க இப்டி பண்றா அப்டி பண்றா அப்டின்ட்டு அதனால கொஞ்ச ஈஸியா இருக்கு ஏன்னா அவங்க நம்மளுக்கு நல்லாவே தெரியுன்றதுனால எதுனால ஃபஸ்ட்டே சொல்லிடுறாங்க இதா இது அதா அப்டின்னு
ஆமா ஆமா உங்களுக்கு அவங்க கொஞ்ச ஸ்பெஷலா பாத்துக்க செய்வாங்க அவன் எதா பண்ணா கூட கரெக்டா
ம் ம் ம் இப்ப அப்ப பெரியவ போரால அப்டித்தானே பண்றாங்க அந்த ஸ்கூல்ல எதுனாலு நம்மகிட்ட ஃபஸ்ட் இன்பார்ம் பண்றது செய்யறது அது மாதி
ஆமா சொல்றாங்க எல்லாமே இன்ஃபார்ம் கால் பண்ணி பேசுறாங்க மெசேஜு அத மெசேஜ்தா கரெக்ட் அனுப்பிட்டே இருக்காங்களே எல்லாத்துக்குமே ஒன் டக்கு டக்குன்னு வந்துருது மெசேஜ்
ஓ கரெக்ட் கரெக்ட் தான்டா செரி செரி சின்னவர் எப்டி அவரு
அவரு ஐயோ அவர் இப்போ ஸ்கூல் ஓப்பன் ஆனோன்னே ஒரே அழுக போமாட்டே போமாட்டேன்னு அதுவு இன்னைக்கு வேற லீவ் விட் ட நாளைக்கு எப்டி போ போறேன்னு தெரில நேத்தே சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு ஓ லீவுமா அவ அவ எல்லாத் சொல்லிட்டு இருந்தா வந்ததுல இருந்த ஈவினிங் நா நாளைக்கு லீவு சிவ் ஆ பெரிய பா அவளுக்கு லீவு எனக்கு லீவு அதனால இனி ஸ்கூல் போமாட்ட அப்டினு சொன்ன கடைசில பத்தா அவங்களே லீவு உட்டாங்க இ நாளைக்கி காலைய்ல போம்போதுதா இரு க்கு என்ன கூத்து பண்ண போறான் தெரில
தெரிய்ல அ அ அ அ சேர் சேர் சேரிடா
ம் அதுவு அவனுக்கு வந்து ஆஃப் டே தா எப்ப லஞ்ச் எடுத்துட்டு போக் கூடாது எப்பொழுமே ஆஃப் டே போணு ஆஃப் டே போணுன் தா சொல்லியிட்ருப்பா
ஆனா இப்ப லஞ்ச் எடுத்துட் போனுல்ல அவனுக்கு
ஆமா ஆமாக்கா போன வர்ஷொ மூணு மணி இருந்துச்சு இப்போ வந்து மூன்ற மணி ஆக்கிட்டாங்க லஞ்ச்சு எடுத்துட் போணு லஞ்ச்சு ஸ்னாக்ஸ் ரெண்டுமே குடுத்துடுவ பாத்து பண்றாங்க
சேரிமா சேரிமா பா இந்த பசங்க படிச்சு வெளிய வர வரை நம்ப இல்ல ஒரு வழியாய்டுவோ போலருக்
ஆமாக்கா எனக்கு இப்பதா ஸ்டாட் ஆய்ருக்கு உங்களுக்காது பரவால்ல ஒரு முக்கால் கெணர தாண்டிட்டீங்க இனி பையன மட்டுந்தா கொஞ்சொ பாக்கணும் பாப் பொண்ணு இந்த வர் ஷம் முடிச்சுட்டா பரவால்ல எனக்கு இனிமேல்தா இருக்கு எனக்கு இவன சின்னவன நெனச்சாலே பயமா இருக்கு
என்னா பண்றது ஆமா ப அது ரெண்டாவது குட்டிங்கதா கொஞ்சொ நம்ப்ள வெச்சி செய்யுதுக ஒன்னும் முடி
ஆமா பெரியவ படிச்சிருவாக் கா உங்க வீட்ல இருக்க மாதிரி இவளும் படிச்சிருவா எனக்கு சின்னவந்தா அவன பக்கத்து உக்காந்து அவ சொன்னாலு கேக்க மாட்டா அவ நம்ள இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கா என்ன பண்றத் ஃபோர்ஸ்
கண்டிப்பா அவுங்க போக்லயே உ ட்டு ஒரு சட் டன் ஏஜு வந்து அவ்ங்களுக்கே அது தெரிஞ்சிருது படிக்கணுன்ட்டு இப்ப இவனுமே அப்டிதா ஏ உயிர எடுத்துட்ருந்தா இப்ப பரவால்ல ச ஓரளவுக்கு எப்டி சொல்றது நம்ம ஹோம் ஒர்க்கு நம்ப பண்ணனு கெணு செய்யணு அப்டின்ற ஒரு இது சொல்லணு வாங்குவோ நியூ ஸ்கூலு அப்டின்ற ஒரு பயொ இருக்கு அவனுக்கு அத்னால பண்ணிர்றா அதா ஒரு ஏஜ் வரணு அவ்ங்களுக்கு இந்த ஏஜ் வந்தாதா அப்டின்றா மாதிரி
ஆமாக்கா கண்டிப்பாக்கா
தோ இருடா அந்த ஃபோன்ல கண்டின்யுசா கால் அட்ச்சி ட்டே இருக்காங்க இன்னொரு நம்பர்ல நா பாத்துட்டு என்னான் திருப்பி ஒனக் கால் பண்ற
செரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா சேரிக்கா